கேக்குதா ப்ரோ ம் எப்டி புரோ இருக்க
ஆ நல்லா இருக்கே
ஆ நா நல்லா இருக்க ப்ரோ அப்றோ என்னா என்னா பண்றீங்க என்ன பண்றீங்க
காது ஒரே இதுவாகுது பட்ஸ் உட்டணுண்ணீங்க ப்ரோ
ஓகே ஓக்
நீங்க ப்ரோ ஆமா ப்ரோ பனி பெய்யுது வேற நைட் ஆனா
பனி பெய்யுதா குளிர்தா உங்க ஊர்ல
ஆமா ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்குது
எங்க ஊர்ல சரியான வெயிலு
பீல் பண்ணாதிங்க ப்ரோ இங்க வந்துருங்க வேணா
ஓ கிளைமேட்லா சூப்பரா இருக்கா அங்க
ஆமா ப்ரோ இங்க கிளைமேட்டு செமையா இருக்கு
ம் கேம் வெள்லாடுவியா ப்ரோ
இல்ல ப்ரோ எங்க வீட்ல வெளான்டா அடிப்பாங்க ப்ரோஸ்
ஓ என்னா தா ப்ரோ பண்ணுவீங்க உங்கள டல்ல உங்களோட ஒரு ஒரு நாள் வாழ்க்கைய சொல்லு ப்ரோ கொஞ்சோ ஹலோ ஹலோ கேக்குதா
கேக்குதா ப்ரோ
ஆ உங்களோட ஒரு நாள் வாழ்க்கய சொல்லு ப்ரோ கொஞ்சோ
கால்ல ஒரு அஞ்சு மணிக்கு எஞ்சுப்ப ப்ரோ
அஞ்சு மணிக்கா ப்ரோ எப்டி ப்ரோ அஞ்சு மணிக் எல்லா எந்துக்குற
அது வந்து பழகிச்சு ப்ரோ
ஓ ஆ சொல்லு ப்ரோ
அஞ் அஞ்சு மணிக்கு ஏஞ்சுப்ப ப்ரோ ஏஞ்சுட்டு ஒரு வாக் போயிட்டு வருவே ஒரு ரெண் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போவே ப்ரோ மிஞ்சி போனா
ஓ ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு ரெண்டு கிலோமீட்டர் திரும்பி வருவீங்ளா ஆ அப்பறோ
போய்ட்டு வந்து பல் வெளக்கிட்டு குளிச்சுட்டு கொஞ் நேரோ படிப் ப ப்ரோ ஒரு அவரு
ஆ
ஒரு அவரு படிப்பே பச்சிட்டு அது கப் அதுக்குள்ள வீட்ல இருகவங்ல ஏஞ்ச்சு சாப்பாடு எல்லா செய்ய ஆரம்பிச்சுருவாங்க ப்ரோ
படிப்பீங்ளா ப்ரோ என்னா ப்ரோ படிப்பீங்க அப்டி பை பாய்
அப்ர பச்ட்டு
ஓ அப்றோ சாப்பாடு எல்லா செஞ்சு வச்சருவாங்களா ப்ரோ அதுக்குள்ளேயே ஹலோ
கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ இப்பதாங் கேக்குது
ஆ வாக்கிங் போயிட்டு வருவேன் அப்புறம் வந்து அப்புறம் ஃபோன்ல வந்து எதனா கிளாஸ் இருக்கும் ப்ரோ நம்மளுக்கு ஒரு ரெண்டவரு கிளாஸ் இருக்கும் ஒரு ரெண்டவரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபோன்ல வந்து நெறைய கிளாஸ் நடக்க கூடாது அது சீக்ரெட்க்கும் அது வந்து சீக்ரெட்
ஆ ஓகே ஓகே ப்ரோ
சரி ஓகேவா அப்புறம் வந்து மதியானம் சாப்பாடு வீட்டுல செஞ்சு வச்சிட்டு போயிடுவாங்க ப்ரோ அதை சாப்பிட்டு கொண் நேரம் ரெஸ்ட் எத்துட்டு ஆ அப்புறம் வந்து என்ன பண்ணேனா ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு கொ நேரம் ரீல்ஸ் பாப்பேன் ப்ரோ ஒரு யார ஒரு
ஆ ஓகே ப்ரோ
யாரோ ரீல்ஸ் பாத்துட்டு அப்புறம் வந்து வெளியே போய்ட்டு கொஞ்ச நேரம் ரசிப்பே‌ இயற்கைய
ஓ ரசிப்பீங்களா ப்ரோ ஆ என்ன ப்ரோ நான் நான் ரசிக்கிற மாறி இருக்கும் ப்ரோ உங்க ஏரியால
இங்க வந்து குருவிகள்லாம் நெறைய பறக்கும் ப்ரோ வேடந்தாங்கில்ல இருக்கிற குருவிகள்லாம் இங்கே வரும் பறவைகள்லாம்
ஓ உ மொட்டமாடிலருந்து பாப்பீங்களா ப்ரோ உங்
ஆமா ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ நாங்க கைனி இருக்கே அங்க போயிடுவோம் அங்க போயிட்டு பாப்போம் ப்ரோ
ம்
கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்புறம் வந்து அப்புறம் வந்து வீட்டுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்ருவோம் ப்ரோ
ஆ ஓகே ப்ரோ
ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு மெடிடேஷன் பண்ணுவே ப்ரோ கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு கொஞ்ச நேர எக்ஸசைஸ் பண்ணுவேன்
எக்ஸைஸா
ஆ
எத்தனை மணிக்கு அப்புறம் எக்சசைஸ் பண்ணுவீங்க
ஒரு ஆறு மணிலருந்து ஒரு எட்டு மணி வரை எக்சசைஸ் பண்ணுவே ப்ரோ
ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்குமா
ஆ ஆமா ப்ரோ
நா ப்ரோ பண்ணீங்க அவ்ளோ நேரமா எக்ஸ்சைஸு
அது ஒரு சீக்கரெட் ப்ரோ
அ மட்டும் சொல்லு ப்ரோ பிளீஸ் ப்ரோ ப்ரோ நானும்
உங்களுக்கு அப்புறமா சொல்றோம் ப்ரோ
ஆ ஓகே பரோ எட்டுணி வரைக்கும் எக்சசைஸ் பண்ணங்களாம் ப்ரோ உடம்பு வலிக்காதா ப்ரோ
கொண் நெரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்டு தூங்கிட்டு சீக்கிரமா தூங்கிடுவே ப்ரோ சீக்கிரமா தூங்கிட்டு கால சீக்ரமா எஞ்ச்சுப்பேன்
ஓ அவள தானா ப்ரோ
அவ்ளதா ஆமா ப்ரோ இத்த நீங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ
காலேஜ்லாம் போ மாட்டீங்களா ப்ரோ அப்போ
இல்ல ப்ரோ நா லீவ்ல இருக்கேன்
ஓ லீவ்ல இருக்கீங்களா
ஆ ஆமா
ம்
சொல்லுங்க ப்ரோ
ஹலோ அலோ கேக்குதா ப்ரோ
உம் கேக்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
நா வந்து காலையில ஒம்பது மணிக்கு எந்துப்பேன் ப்ரோ
ஒம்பது மணிக்கா ப்ரோ
ஆமா ப்ரோ நா நல்லா தூங்குவன் ப்ரோ நல்லா சாப்புட்டு
செரிங்க ப்ரோ செரிங் ப்ரோ
நல்லா சாப்டுவேன் ஒடம்பு ஃபுல்லா சக்கியா சாப்டுவேன் ப்ரோ நானு
ஆ
சக்கியா சாப்ட்டு சக்கியா தூங்குவ ப்ரோ நல்லா
அப்போல்லா பாடி பில்டரரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறே ரொம்ப வஸ்டா
ஆமா ப்ரோ ஆம் ஆம்ஸ் எயிட் பாஸ்லாம் சொல்லுவாங்க பாத்தியா
ஆமா ப்ரோ
ஆ அதெல்லாம் வச்சுனுங்குற ப்ரோ நானு
ஓ பெரியாள் தா ப்ரோ நீங்க அப்போ
உம் ஒன்பது மணிக்கு எந்திப்பே ப்ரோ அந்த ஒன்பது மணிக்கு எங்க அம்மா ஆ அடிச்சு எழ்ப்புவாங்க ப்ரோ எங்ள
ஓ ஓகே ப்ரோ
எந்தக்க வேலைக்கு போவோ ப்ரோ வேலைக்கு போறேம் நானு இப்போ
ஆ
வேலைக்கு போயிட்டு நைட்டு வருவே ப்ரோ
ஆ
நைட்டு வந்து சாப்ட்டு தூக்கிட்வே ப்ரோ அவ்ளோ தா ப்ரோ
அவ்ள் தானா ப்ரோ
அவ்ள தா ப்ரோ ய வாய்க்கு அவ்ள தா ப்ரோ
பேய் கத
ப்ரோ நீங்க பேச தான் ப்ரோ சீரா கேட்க மாட்டேது எனக்கு
கேக்கு
நீங்க ஸு நீங்க காலேஜ் போறீங்களா ப்ரோ நீங்க
ஆமாம் ப்ரோ
ம் படி ப்ரோ நல்லா படி ப்ரோ கஷ்டப்படாதீங்க ப்ரோ என்ன மாரி
சரிங்க ப்ரா தேங்ஸ் ப்ரோ அட்வைஸ் பண்றதுக்கு
உம் என்னா வேலைக்கு ப்ரோ போறீங்க ச்சி என்னா கா என்னா குரூப் எத்து படிக்கிறீங்க
ட்ரிபிள் இ ப்ரோ
ட்ரிபிள் இ என்ன ஆவலான்னு இருக்கீங்க
ஐடியாவே இல்ல ப்ரோ
ஐடியாவே இல்லையா என்ன ப்ரோ சொல்ற ஐ டி ஐ டி க்கு போனும் ஆசையா அலோ கேக்குதா
ஆய்ட்டு போன நாஸ்த்தியா
ஓ ப்ரோ நீ பேசுறது சரியா கேக்க மாட்டேந்து ப்ரோ
ஹலோ கேக்குதா
ம் கேக்குது ப்ரோ இல்ல ப்ரோ
ஏ ப்ரோ என்னாவாக போறீங்க அப்போ எதுக்கு படிக்கிறீங்க
நீங்க எதுக்கு படிக்கிறீங்க ப்ரோ
ப்ரோ நா வேலைக்கு போயின்கிறே ப்ரோ ஆ படிச்சு முஷ்ட ப்ரோ நானு
என்னா பச்சிங் ப்ரோ
நானும் பி எஸ் சி தா ப்ரோ பச்சன் பி எஸ் சி கம்பூட்டர் சயின்ஸ்
ஓகே அப்பனா எதனா பெரிய வேலைக்குதா போயிருப்பீங்க
இல்ல ப்ரோ பெரிய வேலயெல்லா இல்ல ப்ரோ அதுதா ப்ரோ எதிர்பார்த்தே ஆனா எல்லா கெடைக்கல ப்ரோ
ஏ ப்ரோ
தெர்ல ப்ரோ கெடைக்கல ப்ரோ நானு அ ஆடரு டெலிவரியிலா இருக்கு பாத்தீங்களா ப்ரோ
ஆமா
நம்ம டெலிவரி வேல செஞ்சுனுங்கற ப்ரோ பைக்ல போய்ட்டு கொரியர்லா டெலிவரி பண்ணணும் ஆ ஓட் டுவ ப்ரோ பறக்க விடுவோ ப்ரோ வண்டிய
வர்ற சரதா போல நீங்க
ஆ நூறு தா ப்ரோ நூறுக்கு கீழ போவே மாட்டே கரெட்டா நூறு கரெட்டா நூறுலயே போவ ப்ரோ ம் நீங்க ப்ரோ நீங்க உங்களுக் உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமா ப்ரோ
ஆ
உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமா ப்ரோ
எனக்கு காரு தா ப்ரோ ஓட்ட தெரியு
லைசென்ஸ் இருக்கா ப்ரோ காருக்கு
ஆ இருக்கு ப்ரோ
இருக்கா ப்ரோ சூப்பர் ப்ரோ என்னா கார் ப்ரோ வச்சுனுக்கிறீங்க பி எம் டபிள்யூ
ஆ பி எம் டபள்யூ ப்ரோ எப்டி ப்ரோ கரெக்டா சொல்றீங்க
தெரியும் ப்ரோ ந எல்லாருமே அத தானே வாங்குறாங்க இப்போ
ஓ அத கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களா
ம் எவ்ளோ ப்ரோ அந்த காரு
ஒரு தேட்டி டு ஃபாட்டி இருக்கு ப்ரோ
தேட்ரு ஃபாட்டியா நாப்புராவா ப்ரோ வெறும் வெறும் நாப்புறா வெறும் நாப்புறாவா
நாப்புறா தான் ப்ரோ ரூபால அப்ரோ தேட்டி டு ஃபாட்டினா லாக்ஸ் ப்ரோ
ஒ நாப்பது கோடியாஆ ப்ரோ
கோடி இல்ல ப்ரோ லட்சம் ப்ரோ
ஓ லேக்ஸ் நா லட்சமா ஹலோ அலோ
ம் ப்ரோ
இல்ல ப்ரோ உட்டு உட்டு கேக்குது ப்ரோ நீ பேசறது ஏ ப்ரோ கீழ வர மே வீட்டு மேல இருந்தே பேசு ப்ரோ
கேக்கல ப்ரோ உட்டு உட்டு கேக்குது ப்ரோ
அலோ கேக்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ ந நாலு நாப்பது லட்சமா நாப்பது லட்சமா காரு
ஆமா ப்ரோ
ஆ ஓகே ப்ரோ எப்டி ப்ரோ வாங்கன வீட்ல எதா தந்தாங்களா
இல்ல இல்ல ப்ரோ நா தா வாங்கன
நீங்க எப்டி ப்ரோ வாங்கிருப்பீங்க
நா வந்து ஃபோன்லயே காசு சம்பாரிக்க ஆரமிச்சுட்ட ப்ரோ
சூப்பர் ப்ரோ
ம்
செரி ப்ரோ நா அப்பற பண்ற ப்ரோ ம் பாய் ப்ரோ
ம் பாய் ப்ரோ